ஆ சாப்ட்டே
நா நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா நா சாப்ட இப்போதா இட்லி சாப்ட நானு இட்லியோட சட்னி கார சட்னி சாப்ட்ட
அப்டிங்ளா நா வந்து பா நா வந்து பாத்தீங்னா தோச ஒரு மூணு தோச எங்க வீட்ல வந்து பாத்தீங்னா ஊத்தி குடுத்தாங்க மூணு தோச சாப்ட்ட அதுக்கு வந்து பாத்தீங்கனா நீங்க என்ன தக்காளி சட்னி சாப்டிங்ளோ அதே தக்காளி சட்னி அப்றோ வந்து பாத்திங்கனா ஒரு மெதுவட அது வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ சரி சாப்பலாமே அப்டின் சொல்ட்டு தோணுச்சு சரி அதனால வந்து அம்மாட்ட சொன்ன அம்மா கொஞ்சோ மெதுவட மட்டு செஞ்சு தரிங்ளா அப்டி சொல்ட்டு கேட்ட அப்றோ அவுங்க என்ன சொன்னாங்க ஆமா நீக் நீ பண்ற வேலைக்கு வந்து உனக்கு வேற மெதுவட வேற செஞ்தருவாங்ளா அப்டின் கேட்டாங்க மா மா கொஞ்சோ பண்ணிகுடுமா அப்டின் சொல்ட்டு கேட்ட ஒன்னே சரி என்ன பண்றது அம்மாவா பொறந்துட்ட அம்மாவா இருக்கவங்க செஞ்சிதானா நமக் ஆவனு அப்டின்றக்காக அவுங்களு சா சரி இரு தொல்ல பண்ணாத செஞ்சு தரே அப்டின் சொல் உள்ளட்டு சொன்னாங்க அப்றோம் எ தங்கச்சி வருவா அவ என்ன பண்ணுவானா இந்த மாரி வந்து ம் அத பண்ணாத இத பண்ணாத அத பண்ணு இதப் பண்ணுன் சொல்ட்டு எதனா சொல்லினே இருப்பான் சொல்லிட்டு அப்றோ அவளே வந்தா வன்ட்டு என்ன பண்ணா செரி செரி நா என்ன சொன்ன கொஞ்சொ நா வந்து பாத்தினா வீட்டுக்கு போனொன்னே கொஞ்சொ சோம்பேறி ஆய்ருவ அதனால என்ன பண்ண செரி கொஞ்சொ வந்து ஆ இது மாரி என் கொஞ்சொ வீட்லா வந்து பாத்தினா வந்து பெருக்கிட்டு கொஞ்சொ க்ளினா வைய்யே அப்டின் சொல்ட்டு அவகிட்ட வந்து சொல்ற அவ சொல்றா வந்தா வந்த ஒன்னே என்ட்ட வேல வாங்காத அப்டி இப்டின் சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சொ கத்திட்டுருந்தா கத்திகிட்டு அதுக்கப்றோ போய்ட்டு அம்மாவு அவளு போய்ட்டு என்ன பண்ணாங்கனா கடைல போய்ட்டு ஒரு சில இதுலா வந்து பாத்தினா வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்றோ கொஞ்சோ ந இப்ப என்னனா எ நண்பர்கள் எல்லா கால் பண்ணாங்க ஃபோன் பண்ணாங்க அவுங்களுக்லா வந்து பத்தீங்கனா வந்து பேசி முடிச்ச சும்மா இன்னைக்கு எப்டி போச்சு அது இதுன் சொல்ட்டு அந்த கதெல்லா வந்து பாத்திங்கனா வந்து பேசினு இருப்போ அததா சும்மா நாங்க பேசிட்ருந்தோ அப்ப உன்னயு வரநேரொ எதனா ஒரு வெட்டிகத பேச வேண்டியதாங்க எனக்கு வேற வேலயே இருக்காது அந்த கத பேச அது இந்த கத பேசறது எதனா ஒன்னு கத பேசிட்ருப்போ இன்னைக் எப்டி போச்சு இன்னைக்கு எதனா பண்ணியா அத பண்ணியா இத பண்ணியா இன்னைக்கு எனா பட்ச்சியா அ லைப்ரரி போனியா அந்த மாரி எனா பேசிட்ருப்போ நீங்க இதமாரிலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலா யாரா வந்து இந்த கத பேசுறது இல்ல வந்து எதனா வந்து ஒரு கடைக்கு போயி அங் எதாச்சு மறக்கமுடியாம அந்த மார்லா எதனா நடந்துருக்கா இல்ல உங்க வாழ்க்கைல வேற எதாச்சு உங்க கல்லூரி வாழ் கையில அந்த மாரி எதனா நடந்ருக்கா
ஆ நா என்னோட நண்பர்கள் கிட்ட அதிக நேரொ நா பேசுவ ஆனா என்னோட நண்பர்கள் கிட்ட ஆ நா வந்து அதிகமா பயணம் அத பண்றத பத்தி பேசுவ ஆ அதிகமா ஒரு பிடிச்ச ஒரு எடத்துக்கு போறதா இருக்கட் டு ஒரு டூர் மாரி அந்த மாரி ப்ளான் பண்ற மாரி நாங்க பேசுவோ ஆ அதேபோல இப்ப படிப்புன் வரும்போது படிப்புலயுமே ஆ நாங்க அதிகமா பேசுவோ படிப்ல இந்த எப்டி பி எப்டி பண்லா அது எப்டி பண்லா எப்டி நம்பளோட ஆ கல்லூரி ஆ இந்த எடத்துக்கு வர வெக்கறது இந்த மார்லா எங்களோட டிபார்ட்மெண்ட்லந்து தனியா நாங்க பேசுவோ இப்டி பண்ணணு அப்டி பண்ணணூன்ட்டு அதில்லாம என்னோட நண்பர்களு வெளயாட்டு இந்த மாரி அதிக விஷயங்கள்ல எங்கள ஈடுபடுத்துவாங்க நீங்க இந்த வெளாட்டு வெளாடுங்க ஆ பள்ளி பருவத்த விட கல்லூரி பருவத்துல ஒரு வாழ்க்கையே இருக்கு அப்டின் சொல்ட்டு என்னோட நண்பர்கள் காம்ச்சிருக்காங்க
அப்டிங்ளா சரி சரி அ இப்ப எதாச்சு நீங்க ஏனா வந்து இப்ப எனா வெளியில போறது அந்த மாரி எனா போயிட்டு வந்திங்ளா எங்காவது சுற்றுலா பயணம் அந்த மாரி எதனா போயிட்டு வந்தீங்களா இல்ல எதனா ஆன்மீக பயணம் அந்த மாரி எதனா போயிட் வந்தீங்ளா
ஆ நா இப்போ சமீப காலமா நா காசி ஆ கோவில் போயிட்டு வந்த அ மனநிம்மதிங்க வாழ்க்கையே வாழ்க்கைல ஒன்னுமே இல்ல அ மனிதன்றதே ஒரு அ ஒரு எலும் அவ்ளதா அத தாண்டி எதுமே இல்ல இந்த ஆசைகள் அ இந்த பணோ வச்சிருக்கிறது இந்த பேராசப்படுறது அ அடுத்தவங்கள மேல பொறாம பட்றது அ இந்த கொணோ இருக்கிறது அந்த கொணோ இருக்கிறது அ எதுக்குமே நம்ப பாருங்களே கடைசியா நம்ப இந்த மண்ல தா இருக்கணு அப்டின் சொல்லிட்டு அந்த காசி பயணம் வந்து எனக்கு காமிச்சது நா வந்து வீட்டுக்குள்ளேயே அடஞ்சிருந்தே அப்பதா நா ஒரு முடிவு பண்ணே சேரி காசி போவோ நம்ப அப்டின் சொல்ட்டு ஒரு பிளான் பண்ணே அப்போ எனக்கு எப்டி போறது எ எப்படி அந்த இடத்துக்கு போறதுன் கூட தெரியாது அந்த நேரத்தில நா அப்படியே இணையதளத்த யூஸ் பண்ணி செர் ஓகே இங்க இங்கே போனோ அப்டின் சொல்ட்டு சென்னையில இருந்து அப்புறோ டெல்லிக்கி ட்ரெயின்ல போயிட்டு அங்க இருந்து ஒரு அ ஒரு டீமோட நா அங்கேருந்து போனோ ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துது அப்போ சுத்தி அந்த மனுஷங்களோட அ ஒடல்லா வந்து அந்த காசியில தா போகணு அப்டின் சொல்ட்டு ஒரு சிலர்லா அந்த இடத்துலயே தவம் கடப்பாங்களாமா தவோ இருப்பாங்க போல அவங்க அந்த மாரி ஆட்களயும் பாத்த அதே போல அகோரிகள் அ நிறைய வந்து பாத பாதை யாத்திரைக்கு வர்றவங்க இருக்காங்க காசி வந்து பாக்கணு அப்டின் சொல்ட்டு அதே போல அங்க ஒரு நிறைய கோவில்களு நிறைய பிரசிதி பெற்ற கோவில்களு இருக்கு அந்த தண்ணிய பாக்கறதா இருக்கட்டு அ அந்த எடத்துல அப்டியே அ மனிதன் வந்து இறந்ததுக்கப்புறோ அந்த எடத்துல எரிப் பாங்க அதுவா இருக்கட்டு எல்லாமே அ அந்த ஒரு எடத்துல நம்பொ பாக்கும்போது நம்பளோட வாழ்க்கையே மறந்து அ ஒரு நிமிஷோ இந்த ஒலகத்தில எதுமே இல்ல அமைதி தா அமைதி தா இந்த உலகத்துல எல்லாத்துக்கு ஒரு பெரிய சக் தீ அப்டின் சொல்ட்டு இந்த ஒரு பயணத்தில நா தெரிஞ்சுக் ட்ட அதுக்கப்புறோ இங்க வந்ததுக் அப்புறோ எது மேலயு நா ஆசைப்படாம இப்ப வரைக்கு ஆ ஒரு சாதாரண மனுஷனா ஆ இப்போ வரைக்கு நம்ப வாழ்ந்துட்ருக்கோ நானு வாழ்ந்துட்ருக்கே இந்த பயணம் வந்து எனக்கு நறைய நல்ல விஷயங்கள கத்து கொடுத்தது முக்கியமா அமைதியின்றத கத்து குத்தது இத நா உங்கள்ட்ட அ பகிர்ந்துக்கணுன் நினச்சே
அப்படிங்களா ரொம்ப நல்ல விஷ்யோ அ எனக்கு வந்து பாத்தீங்ன்னா ம் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில தாங்க நா வந்து பாத்தே வச்சுக்கோங்களே எப்படி சொல்றது ரொம்ப ப்ப அதாவது பள்ளி வாழ்க்கை அடுத்தது நா கல்லூரி வாழ்க்கையிலதா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச சந்தோஷமா கொஞ்ச நிம்மதியா ஆ எப்படி சொல்றதுன்னா என்னுடைய வாழ்க்கை நா வாழ்ந்த ஒரு சில ஒரு சில நாள் அப்படின் சொல்லும் போது நா என் கல்லூரி வாழ்க்கை தா சொல்வே ஏன்னா எங்க கல்லூரியில வந்து பாத்தீன்னினச்சுக்கோங்களே யோ பக்கத்துல வந்து ஒரு கடையுமே இருக்காது ஏன்னா ம் நாங்க எங்களுடைய கல்லூரி இருந்த எடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடு மாரி இருக்கு அந்த காட்டு குள்ள தா வந்து பாத்தீன்னா வச்சிருந்தாங்க அப்போ வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒரு இல்ல ஒரு ஒரு ஒரு நகல் எடுக்கணு இல்ல ஒரு புகைப்பட எடுக்கணு எதுனாலுமே வந்து எங்களால வெள்ல போ முடியாது நாங்க வெள்ளப் போனும் அப்டினாலே ஒரு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூர இருக்கும் அதனால எதனா வந்து பாத்தீங்கன்னா ஆ வண் டி அந்த மார் நாங்க எதனா வந்து எடுத்துனு போனாதா வந்து பாத்திங்னா உண்டு அது எல்லாமே எங்க கல்லூரில வந்து அது எல்லாத்தையும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோ இந்த மாரில்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து போய்ட்ருப்போ போய்ட்டு அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னைக்காச்சு ஒரு நாள் அந்த மாதிரி எதனா வெள்ல போலா அப்டின்னு சொல்லுவாங்க அந்த ஒர் நாள் நாங்க எடுத்துப்போம் எடுத்துட்டு போயிட்டு நல்லா எல்லா எடத்துக்கும் ஊர் சுத்துறது பீச் போறது எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்டின்னா பூங்கா இருந்துச்சுன்னா பூங்காக்கு போறது இல்லைன்னா எதனா படத்துக்கு போறது அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்துவோ ஊர் சுத்தி முடிச்ட்டு அதுக்கப்புற என்ன பண்ணுவோனா ஒரு எப்பவுமே வந்து பாத்தீங்னா ஒரு டைமிங் வச்சிருப்பாங்கள இதுக்குள்ள வந்துர்ணு இதுக்குள்ள வந்துர்ணும்ட்டு அதே மாரி என்ன பண்ணனா வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட டா ஒரு நேரொ வச்சிருப்பாங்க அந்த நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருவோ ஆம் எங்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு குழுவா நாங்க ஒரு பதினஞ்சு பேர்ருப்போ பதினஞ்சு பேர் சேந்துனா பண்ணுவோ நாங் எங்கப்பா நாங்கவடு ஒரு பெரிய எப்டி சொல்றது ஒரு பெரிய குழு நாங்க தா அப்பிடின்ற மாரி எங்க கல்லூரிலே வந்து பாத்தீனா நாங்க தா அந்த மாரில்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணிட்டுருப்போ நாங்கதா எல்லாமே எங்ளுக்கு நாங்க தா அப்டின்ற மாரிதா இருக்கு ஆனா எங்க எங்க ஆசிரியர்கள்லா வந்து எங்க கிட்ட கேப்பாங்க இந்த காலேஜ்ல எப்டிதா நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களோ அ நாங்கலா வந்து எப்படா இந்த வேலைய விட்டு போவோன்ற மாரிலா இருக்கோ ஆனா நீங்க என்னன்னா நல்லா வந்து அரட்ட அடிச்சுக்கிட்டு அங்க போறது இங்க போறது அ எப்டி சொல்றது நாங்க வந்து உங்கள ஒரு கட்டுக்கோப்புல வச்சிருந்தா கூட நீங்க என்னன்னா அங்க எங்கனு ஆடிட் திரிஞ்சுட் இருக்கீங்க நீங்களா எப்டிதா இருக்கீங்கன் தெரியல அப்டின் சொல்டு சொல்லுவாங்க அப்ப எங்களுடைய கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆ நண்பர்கள் தா வந்து ஏனா அந்த எடத்துல வேற எதுவுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமே இருக்காது ஏன்னா வெளியிலேயு போக முடியாது வெள்ல போறதுனாலு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துல ஒரு நாள் விடுவாங்க அதுவு வந்து ஒரு குறிப்பிட்ட கால நேர மட்டுந்தா அதுக்குள்ள வந்துரணு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க அதனால என்ன பண்றது நம்மளால வேற எந்த ஒரு வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுமே சந்தோஷத்த அனுபவிக்க முடியாது அப்ப எங்களுக்கு கெடச்சது வந்து பாத்தீன்னா அந்த நண்பர்கள் தா சோ அந்த ஒரு நண் நண்பர் அந்த கூட்டந்தா வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே எனக்கு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்ருக்கு எதனா ஒரு கல்யாணமா இருக்கட்டும் இல்ல வந்து ம் எங்கயாது போறது இல்ல எங்கயாது வர்றது எதா இருந்தாலும் நாங்க வந்து அவங்கள கூட்டு போறது அந்த மாரிதா நாங்க வந்து பாத்தீன்னா வந்து போயிட்டு இருப்போ அது இல்லாம எங்கோட இதுவுல வந்து பாத்தீங்கன்னா ம் எப்டி சொல்றது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பயணம் மேற்கொள்றதுதா எங்க வேலையே அங்க சுத்துறது இங்க சுத்துறது அங்க போறது இங்க போறது எல்லா எடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தினே இருப்போம் எங்க வீட்ல அடிக்கடி நா காசு கேட்டு கேட்டுடே இருப்ப அ இந்த மாரி இதுக்கு போனும் கொஞ்ச காஸ் குடுங்க இதுக்கு போணு இதுக்கு காஸ குடுங்க எங்க வீட்ல கேப்பாங்க எப்ப பாத்தாலு ப உனை அந்த கல் கல்லூரில எத்து போயிட்டு நா வந்து படிக்க வச்சேனா இல்ல வந்து சுத்துறதுக்கு நா விட்டறானு தெரியல அங்க போனும் காஸ் குடு இங்க போனும் காஸ் குடு எப்ப பாத்தாலு பணொ பணொ பணொ பணோனு வந்து கேட்டுக்குன்னே இருக்க ஏந்தா இந்த மாரி பண்ற அப்டின் சொல்ட்டு நா என்ன நான் தா சொல்வே நானா வந்து விருப்பப்பட்டு போய என சேத்து விடுங்கன்னு சொல்ட்டு சொன்னே நீங்களேதானே போயிட்டு என்ன சேத்து விட்றேன் சொன்னீங்க அப்ப நீங்க தா வந்து பாத்தனா இது பண்ணு அனுபவிங்க காஸ் குடுங்க அப்டி சொல்ட்டு நா என்ன பண்ணுவேனா காஸ வாங்கினு போயிடுவே போயிட்டு நல்ல ஜா ரொம்ப சந்தோஷமா சுத்துவோ இங்க போறது அங்க போறதலால்ல எல்லா எடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க சந்தோஷமா போறது அங்க இங்கன்னு நல்லா தெரியறது புடிச்சதெல்லா வாங்கி தின்ற்றது நல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா ஏன்னா அது ஒரு நாள் தா எங்க வெளியே விடுவாங்க அப்ப என்ன பண்ணுவோனா நல்லா வந்து பாத்தீன்னா ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது விடுதி சாப்பாடு நமக்கு அந்தளவுக்கு நல்லாருக்கது நம்ம போற எடத்துலயு அந்தளவு சாப்பாடு நல்லாருக்காதுனால வெல்ல போயிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்ட்றது அந்த மாதிரிதா வந்துருப்போ இந்த மாரி உங்க கல்லூரி லைஃப் உங்க வாழ்க்கையில ஏதாச்சு வேற என்ன நடந்துருக்கா
நா படிச்ச கல்லூரி வந்து நா விடுதில்ல படிக்கல நா வீட்டுலருந்து போயிட்டு வருவே அப்போ எங்களுக்கு வந்து உணவு வந்து உள்ள வந்து சைவோ குடுப்பாங்க சைவமுலயு நல்ல உணவ தாருக்கு நாங்க அது அது எப்பவுமே நண்பர்கள்னாலே தெரியுல்ல குள்ள எப்போ அந்த இடைவேளி வரு நம்ம போலா அது சாப்புல்லா இது சாப்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அதுபோ நறைய அ எங்களுக்கு வந்து உணவு அ உணவு இத ம மட்டு தா நாங்க அ மனசுல வச்சுட்டு பயணிப்போ அந்த நேரத்துல்ல இந்த இடைவெள டைமாருக்கட்டு இல்ல லன்ச் டைமாருக்கட்டு இந்த நேரத்துல்லா உணவு வந்து ஒரு நறைய ஆ நறைய பேருக்கு இந்த நேரத்துல இல்லாம இருக்கு ஆனா நாங்க படிச்ச காலகட்டத்துல அ உணவுக்கு ஒரு பற்றாக்குறை இல்லாம இருந்தது அது எங்க எல்லாரையுமே தா சொல்லணு ஏன்னா அந்த அது கேத்த மாரி எங்களுக்கு ஒரு நண்பர்கள் அமைஞ்சாங்க அந்த மாரி போச்சு
சேரி நம்ம இந்த உரையாடல வந்து பாத்திங்கன்னா இதோட முடிச்சக்கலா நன்றி வணக்கம்
நன்றி நன்றி நன்றி